ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க சும்மாாதாங்க நீங்க உங்களுக்கு கேக்குதுங்களா நல்லா
ன்னா சீ
ம் பிரேக் ஆகுதுங்களே நீங்க பேசுறது
ஆ இப்ப கேக்குதுங்களா ஹலோ ஏதோ டவர் இஷ்யூ போல ஓகே ஓ
செரிங்க செரிங்க என்ன என் என்ன பண்ணுறீங்க
என் சொ
அ
மறுபடியும் அப்பிடிதாங்க கேக்கது ஒரு மாரி ஆ இப்ப கேக்குது நல்லா அப்புற நீங்க பேச ஆரம்பிச்சோன்ன ஒரு மாரி பிரேக் கேக்குதுங்களா உங்களுக்கு இப்ப
ம் ஆ ஆ ஓகே அம்மா அப்பால்லாம் நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க ஆ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அங்க வீட் ம் நல்லா இருக்காங்க அங்க அங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க ங்களா
ஆ எல்லாரும் நல்லா இருக்கோ
செரிங்க செரிங்க
ஸ்கூல் நினைவுகள் எல்லாம் எப்பிடி இருக்கு
ஆ என்னதுங்க
ஹலோ நீங்க ஸ்கூல் படிச்ச லைஃப்ல வந்துட்டு ஏதாவது இல்லிங்க
மறக்க முடியாத நினைவு இந்த மாரி கேக்கறீங்ளா புரியுது புரியுது புரியுது புரியுது புரியுதுதா ம்
ம்
படிக்கிறப்ப நறைய இருக்குங்க என்னு சொல்றது ரொம்போ மறக்க முடியாததுனா நா அடி வாங்ன தா சொல்லணு
ம் ஓ அந்த அளவுக்கு அடி வாங்குவீங்ளோ
அடிவாகனதுமில்ல நா வந்து வீட்ட பொறுத்த வரைக்கு ஒரு சாதவான பைய அமைதியான பைய
அது எல்லாருமே அப்டிதா நடிக்கிறது
அதுதா நல்லா படிக்கிற பைய கொஞ்ச நல்லா படிக்கவு செய்வ ம் உம்
பரவாயில்ல பரவாயில் சூப்பரா அப்ரோ எதுக்கு அடி வாங்குறீங்க
படிக்கிற கேட்டகிரி ஆனா லாஸ்ட் பெஞ்ச கேட்டகிரி வித்தியாசமான நல்லா கொஞ்சோ லாஸ்ட் பெஞ்சில உக்காந்திருப்பே லாஸ்ட் அ அ சேட்ட நறைய பண்ணுவ ஆ அந்த மாரி படிக்கிறோ நாங்கல்லா அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் என்னப் பண்ணோ கடைசி டைம் ஹாஸ்டல் தா எங்க ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரீட் ஹாஸ்டல்தலா நாங்க என்ன பண்ணிட்டோ சேரி இதாண்டா கடைசி டைம் ஏதாவது படத் துக்கு போலா அப்டின்னு முடிவு பண்ணி நைடோட நைடா பாத்ரூம் சவர ஏறி குதி ச்சி வெளிய போயிட்டோ படத்துக்கெல்லா போயிட்டோ அதாவது எங்கள்ள வந்து ரெண்டு குரூப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு பயோ அதுதா பயோமேக்ஸ் குரூப் ரெண்டு குரூப் இருக்கு ரெண்டு குரூப்பு போறாங்க அந்த குரூப் ஒரு தேட்டருக்கு போயிருக்கு நாங்க ஒரு தேட்டருக்கு போயிருக்கோ
பரவால பரவால பரவால ஜென்ஸ் ஸ்டூடண்டா நீங்க பாய்ஸஸ் ஸ்கூலுங்ளா இல்ல நீங்க பாய்ஸஸ் ஸ்கூல் மட்டுமா ஓகே ஓகே
ஆ ஆமாங்க ஆமாங்க அந்த குரூப் ஒரு படத்துக்கு பேய்ச்சி நாங்க ஒரு படத்துக்கு போய்டோ என்னன்னா லெவன்த் பசங்க நாங்க டுவெல்த் லெவன்த் பசங்க அன்னைக்கு பாத்து எவனோப் பிறந்தநாள்னு கேக்கு வெட்டி கத்தி அ அ அ தூங்கிட்டு இருந்த ஸ்டாப் எழுந்துருச்சி வந்து ஓ வாடன எழுப்பி உட்டாங்க அங்க போய் அவ்ங்கிள புடிச் சிட்டு இருந்தாரு அதுதா நாங்க வந்துட்டோ எங்க குரூப்ஸ் கரெக்டா வந்துருச்சி அந்த பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துட்டோ உள்ள வந்துட்டோ கரெக்டா
ஓகே ஓகே
எங்களுக்கு அடுத்து வந்த குரூப் இவர் மாடில தா லவத் ரூம்பு லெவன்த் ரூம்லா இருக்கு டுவெத் ரூம்லா கீழ வச்சிருப்பாங்க ஸ்டடி இதெல்லா நடக்கறதுனால அவர் மேல அந்த அவுங்கள லெவத் கேக் வெட்டனத பாத்துட்டு இருந்தவரு வரிசையா அவை எல்லா பாத்ரூம்ப தேரந்நு ஓ ஒரு ஒரு ஆளா வரவு ஏதோ டவுட் போட்டு புடிச்சாரு எல்லாரையு
அடக்
புடிச்சது ஆ அன்னிநேரத்திலே அட்டனன்ஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு ரூமா உசிப்பி எல்லாரையு அட்டனன்ஸ் எடுத்தாங்க நாங்க எல்லா தா உள்ள வந்துட்டமே அதுதா தைரியமா நாங்க நாங்க பாட்டுக்கு நம்மல்லா மாட்டல தப்புச்சோடா அப்டின்னு நனச்சி படுத் டோ பாத்தா அவிகள்ள ஒருத்த அந்த பசங்கள்ல ஒருத்த கூப்டு உங்க அம்மா அப்பா வர சொல்லரோ உண்மைஸ் சொல்லு என்ன நடந்துச்சி யார் யார் போனதுனோன எங்களையு சேத்து போட்டு உட்டா அவ
தானநல்ல எங்கத் இப்டி தான இருக்குணு யா பெற்ற இன்பம் நீ வையகமூ பெற அப்படிங்கற மாரி
அதுதா நா பண்றத நீங்களு வாங்கிக்கோங்கடா
ஆ தரமான சம்பவம் நாங்க மட்டு அனுபவிச்சா எப்பர்ரா அப்படின்ட்டு மாட்டி உட்டர்னு
கண்டிப்பா கண்டிப்பாங்க நாலா செரி முடிஞ்சு போச்சுடா எல்லா அப்படின் சொல் நிம்மதியா இருக்கும்போது வந்டாய்க அந்த பேரபுல்லா கூப்ட்ருவாய்ங்க வா வா வா வான்னு நம்ம தா மாட்லயே தைரியமா வந்டமே நாங்க எதித்லா பேசுறோ சார் தேவலாம சொல்வாய்ங்க சார்ன்னு தம்பி உ கூட வந் உ உங்களுக்கு உங்க கூட வண்டிக் போன ஒரு பைய தா எல்லாத்தையு சொல்ட்டான்னோன்னே எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு நாளைக்கு அன்னோட நைட்டோட நைட்டா பேரன்ஸ்சு பேரன்ஸ்சு எல்லா வர சொல்லி அடுத்த நாள் காலையில எ அ அந்த சேர்மேனு எச் எம் மு எல்லா வந்துட்டாங்க
செ
நா உடனே எங்க அம்மா அப்பா வர சொல்லாம எங்க அண்ணன் நம்பருக்கு போன் பண்ணி எங்க அண்ணன வர சொல்ட்டே எங்க அண்ணே வந்துட்டா ஆமா ஆ எங்க அண்ண வேர காலேஜ் படிச் சுட்ருந்தா அந்த டைம்ல அவ முடி வெற்றெதெல்லா ஒரு மாரி வித்தியாசமா க க ரொம்ப டா வெட்டி மேல தூக்கி உட்டு ஒரு மாரி வெட்டியிருந்தா பா தொனே அவ அத உட மோசமா வரா அங்க இருந்து வரும்போதே
சேரி சூப்பரு அப்ப அவங்க நெனச்சுக்காங் அண்ணன்னே இப்படி இரு க்கும் போது தவியே ஏ இப்படி பண்ண மாட அப்படின் நெனச்டுங்லா
அ அப்படித்தா நெனச்சிருப்பாங்க ஒன்ட்ட சொல்லி ஒண்ணா ஆக போறதலப்பா ஓ தம்பி இது போயிட்டா பைன கட்டு அப்படின்ட்டு வீட்டுக்கு கடைசி மூனு வாரந்தா இருக்கு எக்ஸாம் டைமு உங்க பேரன்ட்ஸ் வந்தே ஆகனுன் சொல்ல அவ அவ சொல்லி சமாளிச்சுட்டா இல்ல சார் கொஞ்ச எமர்ஜென் சி மெடிக்கல் எமர்ஜென்சி வெளியே போயிருக்காங்க வர முடியாது அப்படி இப்படின் சொல்லி சமாளிச்சுட்டா அப்புற எங்க சொல்ட்டார் நீ என்னைக்கு உ பேரன்ட்ஸ் கொண்டு வந்தாலு இப்ப விசிட்டர்ஸ் டேக்கு வந்தாலு நீ வந்து பாக்கணு அப்படின் சொல்லிட்டாங்க நா என்ன செய்வே இந்த மூனு வாரத்துல ரெண்டு வாரோ விசிட்டர்ஸ் டே வந்துச்சு கேட்டு கிட்டயே வச்சு பாத் அனுப்பிற்வே ஆஸ்டல் பக்கமே வர உடல
பரவால்ல சூப்பரு அப்பற எப்படி இருந்தாலு லாஸ்ட் பைனலாவது வந்திருப்பாங்கள பேசி இந்த மாரி வாங்க
ஆஹ கடைசி வரைக்கு இல்லையே எங்க அண்ணண்ண வெச்சே சமாளிச்சுட்டேனே இப்போ வரைக்கு எங்க அண்ணணு நானு பே சிப்போ கத இன்னு வரைக்கு தெரியாது நா இந்த மாரி சம்பவம் நடந்ததலா எங்க ஸ்கூல்ல இவ்ளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு நம்மோ பெரிய பிரச் யாச்சு பைன் கட்டியிருக்கே இது எதுவுமே எங்க வீட்டுல தெரியாது அது அதுலும் எங்க அண்ணண்ட எப்ப நெனைச்சு பேசினாலு
பண்ணனா இந்த விஷயத்த நா கண்டிப்பா போட்டு குடுக்காம விட மாட்டே விடுங்க
இப்ப சொன்னா பய இல்லங்க அப்ப இருந்த பயம்ல்லா இப்ப தாண்டி போயிடுச்சு இப்ப சொன்னால அவங்களே அத காமெடி எடுத்துப்பாங்க இப்படிலாமல்லா இருந்தே அப்படின்னா அவ்வளவுதா டுவெல்துல எல்லா மார்க் கொறஞ்சு போச்சு ம்
அ ச்சோ
உங்களுக்கு அந்த மாரி எதா நினைவுகள் இருக்கா அந்த மாரி மறக்க முடியாத நினைவுகள் பெருசா எதாவது
மறக்க முடியாத நினைவுகள் ஸ்கூல்ல அந்த அளவுக்கு அடிவாங்கனதெல்லா இல்ல மேக்சிமம் வந்து து இல்லிங்க அந்த மாதிரி எல்லா எதுவு இல்ல நார்மல் தா
அந்த மார்லா பெருசா எது இல்லைங்களா அது இல்லைனாலு வேற எதாவது வாழ் கையில நடந்த மறக்க முடியாத நினைவுகள் சில ஏதாவது இம்பாட்டன் மூமெண்ட்ஸ் நடந்துருக்கு உங்க வாழ்க்கைல அதெல்லா நம்முளுக்கு டக்குன்னு நம்ம சந்தோஷமா நெனைக்கா இல்ல ஒரு ஏதோ ஒன்ன பத்தி நெனச் சா நமக்கு ஞாபக வரும்ல அந்த மாரி நினைவுகள் ஏதாவது
ஃப்ரெண்ட்ஸ்ஸ விட்டு வ வெளிய வந்தது ரொம்ப கஷ்டமான ஒரு இது தானே அ அந்த லாஸ்ட் அந்த பேரவல் டேல எல்லா போ இங்க இருந்தா ஃபோட்டோ எடுப்போ இல்லீங்ளா
ஆமா ஆமா
அந் அந்த மாரி விஷ்யத்த வந்துட்டு இனிமேலு பாக் பாக்க முடியலயேங்கிற ஒரு மன கஷ்டந்தா இருக்கு எனக்கு எப்டி எப்டி சொல்றதுன் சொல்லிட்டு ம் அந்த மாரி நிகழ்வுகள் அதா எ மைண்ட்ல எதுவு வரல
சேர் சேரிங்க சேரிங்க அதுதா அது ஸ்கூல் லைஃப்பு காலேஜ் லைஃப்பு நம்ம ஒவ்வொரு பேஸா கடந்து போய்தான ஆகனு ஒவ்வொரு பேஸ்லேயு ஒவ்வொரு இது வாழ்க்கே போய் தா ஆகனு வேற வழி இல்ல மூவ் ஆன் பண்றத்தான லைஃபே எல்லாரு எல்லாரு கடசி வர கூட வர மாட்டாங்கல்ல
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ யாரா அத அப்டி பாக்கும்
ஒரு டைமே நா எ எனக்கு எ ஃப்ரெண்ட்சு வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் நானு அவளு வந்துட்டு வெ வெளிய எக்ஸாம்காக தா படிச்சுட்ருக்கோ அதே மாரி இங்க பிளஸ் டூ எக்ஸாம்காக தா படிச்சிட்ருக்கோ நாங்க ரெண்டு பேரு படிச்சிட்ருக்கு போது அவ சடீர்னு வந்துட்டு யாரோ கூப்ட்டாங்கன் சொல்லிட்டு சடனா எந்திருக்கு போது ஜன்னல்ல வந்து மண்டையில அடிச்சிருச்சி மண்டையில அடிச்சி காயமாகி தையல் போடுற அளவுக்கு ஆயிடுச்சி நா வந்துட்டு என்ன பண்ணனா மிஸ்‌ கிட்ட வந்து மிஸ் இந்த மாரி தலை இடிச்சிக்கிட்டாங்க மிஸ் ரத்த வருது அப்டின் சொல்லி சொல்றா அவுங்க
ஏமா இங்க என்ன சின்னக்காய தான ஒண்ணு ஆகாது கம்னு இரு அப்டின் சொல்றாங்க நா அந்த மூ ட்ல வந்துட்டு மிஸ் என்னங் மிஸ் சின்ன காயங்கிறிங்க இது எவ்ளோ பெரிய நா ஒ ஒட்டையே போய் சின்ன சின் சும்ம சின்ன காய சின்ன காய நிக்க வச்சிட்டே இருக்கீங்க ஒட ஆஸ் பத்திரி கூட்டிட்டு போனும்மா அப்டின் பிரஷர் ஆயி மே மேம் கிட்டே மேம்யே எதிர்த்து பேசிட்ட. பேசிட்டு அ நீங்க இப்ப நீங்க கூட்டிட் போறீங்ளா இல்ல நா கூட்டிட் போகட்டுமா யார் என்ன சொன்னாலு சேரி நா கூட்டிட் போறோ அப்டின் சொல்லிட்டு சடனா நா கெளம்பிட்டோ வா வா நம்ம போலா அப்டின் சொல்லிட்டு ஃபஸ்ட் வா நம்ம பாக்கலா வா அப்டின் சொல்லிட்டு நா சாப்புற டைம் வந்துட்டு இரு இரு ஒரு ஆள் கூட்டு அனுப்புற அப்டின் சொல்லிட்டு ஒரு சார் கூட ஒக்கார வச்சி இவுங்க போயிட் வந்தாங்க
ஏம்மா ஒரு அப்புற வந்த வாட்டி மிஸ் வந்துட்டு ஒரு ஃபிரண்டா இருக்க வேண்டியதா அதுக்குனு நீ அந்த அளவுக்கு இமோஷன் ஆயி இருந்துருகேன்னா இந்த மாரி யாரு பாத்ததில்ல அப்டினு அவுங்க சொன்னாங்க அது அவுங்க அம்மா முன்னாடி வெ ஃபஸ்ட்டு சொல்லு போது வந்துட்டு எனக்கு ரொம்ப
நல்லா இருந்தது அப்ப இருந்துமே அவுங்க அம்மா வந்துட்டு என்ன பத்தி ஒரு மனுசார்வா ஒரு நல்ல அபிப்ராயம் பரவால்ல எனக்கு ஏ ஏ பொண்ணு மேல இவ்ளோ இதுதா இருக்கா அப்டிங்கற மாரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னமுமே தொடர்ந்துட்டு இருக்கு நா நல்லது, கெட்டது எதுவா இருந்தாலு போவே வருவே அவளு வருவா போவா
நாங்க ரெண்டு பேரு கட்டடிச்சுருக்கோ கட்டடிச்சுட்டு ஒரு டைம் கோயுலுக்கு போனோ ஒரு மலைக்கு போனோ
ஆ ஆ
டியூஷன் கட்டடிச்சுட்டு போயிருக்கோ வேற யாரு இல்ல நா நானு அவ மட்டுமே இந்த கிஷ்ணடோ மே மல மேலக் யிலு அங்க போவோ ஸ்கூல் கட்டடிச்சிட்டு நல்லாருக்கு நாங்க போனது அந்த ஒண்ணு மட்டு தா
ம் ம் ம் அதுதா பரவால்ல ஒரு நட்பு ஸ்கூல் டைம் ஃபிரண்ட்ஸ்ப்போ காலேஜ்ல ஃபிரண் ஸ் இப்போ ஒர்க்ல ஃபிரண்ட்ஸிப்போ கடைசி வர தொடர்ற ம்
செய்யலா அப்டிங்கிற அளவுக்கு நாங்க அவ்ளோ குளோஸ்ஸா இருந்
அதா அதா அதா இல்ல எல்லாருமே சில பேர் பாத்தீங்ன்னா ஸ்கூல்ல காலேஜ்ல இரு க்கும்போது பாத்தீங்னா ஒன்னாவே இருப்பாங்க ரெண்டு பேரு இப்ப பிரியவே மாட்டாங்க எல்லா சாப்பர்றதுல இருந்து காலேஜ் கெளம்புறதுல இந்து ஒன்னாவேதா போவாங்க எதுக்குன்னாலு செரி அவங்கல்லா பாக் கும்போது இவிங்கல்லா இவ்ளோ குளோாஸ்ஸா இருக்காய்ங்ளே இவங்க குளோஸ்ஸா இருக்காங்களே சும்மா வெளையாட்டு கூட கலாய்ப் ம்ல லவ்வர்ஸ்ஸாடா நீங்க எப்ப பாத்தாலு ஒன்னா திரியிரீங்க அப்டின்லா கல காலேஜ் எல்லா எனன்டு
ஏங்க நாங்க அப்டியேதாங்க இருந்தோ எல்லாரு பொறாம்படுவாங்க பாரு புருசு பொண்டாட்டி கெளம்பிட்டாங்க பாருங்மா நாங்க கா லவ்வர்ஸ் போயிட்டாங்கன் பாருங்க மிஸ்சு மொதல்லந்து எல்லாருமே எங்கள சொல்லுவாங்க ப அந்த ரெண்டு லவ்ர்ஸ் ஒக்க்காந்துட்ருக்காங்க அவுங்கள மொதல்ல வர சொல்லுங்க அப்டிம்பாங்க
அதுதா அதுதா அந்த மாரி அவ்ளோ குளோ ம் அதுதா அவ்ளோ குளோஸ்ஸா இருந்தாலு கடைசி வர அது தொடர்றதுல்லா ரொம்ப கஷ்டோ யாராவ் கொஞ்சப் பேரு மட்டுந்தா லாஸ்ட் வர அந்த டச்சுலேயே இருக்காங்க
இப்ப நாங்க வந்து அவ்ளாக்கா நேர்ல மீட் பண் நெறைய பேர் இருப்பாங்கங்க அ ஸ்கூல் கேர்ள்ஸ்ல்லாமே என்னமோ கூட சொல்லுவாங்ளே அத எங்க பழைய ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸ் எல்லா சேந்து சரி ஓக்கார் அடுத்த கால்ல
ஆ அடுத்த கால்ல கூட பேசுலாங்க
ம்